ஹலோ எப்டி இருக்கீங்க
ஆ நீங்க எப்டி இருக்கீங்க
ரொம்ப நல்லா இருக்கோ சாப்ட்டீங்களா
ம் சாப்டாச்சு நீங்க சாப்டாச்சா
ம் சாப்ட்டோ
ம் அப்புறொ வீட்லெல்லா எப்
அப்றொ இன்னக்கி வந்து நம்ம என்ன இது தின்னா
மாணவர்கள் சொல்லுங்க
ஆ இன்றைகென்னனா மாணவர்கள் என்ன பண்றாங்க அப்புட்னா நம்ம வந்து என்ன அவுங்களோட கடமைகள் எல்லாமே நம்ம ஒரு மாணவர்களா இருக்கப்போ வந்து சார் சொன்ன உள்ள கடமயில் எல்லாமே கண்டிப் பா அன்னன்னக்கி வந்து முடுச்ட்டு வந்துருப் போ ஆனா இன்றைய கால குழந்தைகள்ல பாருங்க அந்த கடமைகல்லா முடிக்கிறத முடிக்கிறத முடிக் கிறதே கெடையாது எது சொன்னாலு பாத்துக்கலா பாத்துக்கலான் சொல்லிட்டு அந்த பொறுப்புணர்ச்சியே இல்லாமதா இருக்காங்க தோழி என்னா ஒரு மாணவர்கள் கடமை என்பது நாளை உள்ள நம்ம நாட்லோட தூண்கள் தா சொல்லணு ஏன்னா அவர்கள் வந்து மு க்கிய பங்குன் என்னனா அவனோட கடமையில வந்து அவுங்களோட கடமன்னு சொல்ல போனா நல்லா நன்றாக வந்து கல்வி படிக்கணுன் தா அவுங்களோட முக்கியமான ஒன்று கல்வி கற்று அறிவ வந்து வளர்த்துக் கொள்வதுதா என்னா பள்ளிக்கு வந்து தவறாம செல்லணு ஆசிரியர்கள் அறிவுரைகளை பற்றி பின்பற்றணு ஆசிரியர்கள் என்னெல்லா சொல்றாங்களோ அந்த அறிவுரைகள்லா பின்பற்ற பின்பற்றுனா மட்டுந்தா நம்ம வந்து நல்ல உயர்ந்த நெலமைக்கு வந்து அடைய முடியு அது மட்டுமல்லாம என்னென்ன ஆகுதுன்னா மாணவர்கள் என்ன பண்ண னாங்க ஒழுக்கத்தியு நேர்மையு வந்து கண்டிப்பா வந்து கடபிடிக்கனு ஏன்னா இந்தக இப்ப உள்ள கொழந்தகள்ட வந்து நா பாக்குற நானு ஸகூல்ல வந்து பிஃபோர் மேரஜு ஒர்க் பண்ண ஆனா உண்மைக்குமே சேட்ட பண்ணாலுமே நம்ளுக்கு வந்து ஒரு மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க மாணவர்களாந்தா செரி மாணவியா இருந்தாலு என்னு பண்ணுவாங்க நம்ம ஆசிரியர்கள் வராங்க அப்புடி சொல்ட்டு எதாவ்து பண்ணா கூட கைல எதாவ்து வச்சுந்தாலொ ஒருச்சடப் பண்ணாலு உண்மைக்குமே அவுங்க வந்து ரெஸ்பெக்டு குடுப்பாங்க கைலெ வச்சா கூட கீழ போட்ருவாங்க ஆனா இப்ப உள்ள கொழந்தைள் வந்து நம்ள ரோட்ல பாத்தாலோ சரி எது பாத்தாலு சரி அது ஸ்கூல்ல உள் அது ஸ்கூலோட அவ நம்ம முன்னா முன்னாடியே ரொம்ப கெத்தா போற மாரி இருக்கு அந்த மாரி இப்போ ஜென்ரேஷன் வந்து இருக்குன் நா சொல்ல வருவே ஏனா பெற்றோர்கள் வந்து ஆசிரியர்கள் வந்து மரியாத செலுத்தணு ஏன்னா பெற்றோர்கள் வ ந்த நம்ம நம்மா அந்த காலத்துல வந்து நம்ம அப்பா அம்மால்லா நம்ம சார பாத்தாங்கனா கையெடுத்து கும்புடுவாங்க ஆனா இப்ப உள்ள பேரன்ட்ஸ் வந்து ஆ கொழந்த வந்து அடுச்ட்டாங்க மம்மி எனய மிஸ்ஸுன் சொன்னா அவ அடுச்ட்டாளா ஒன்னய அந்த மாரி பேசுவாங்க அந்த மாரி மரியாத குடு க்காதனால மட்டுந்தா குழந்தைளும் அவுங்களுக்கு என்ன சொல்றாங்க அம் மரியாத குடுக்க மாட்டிறாங்கனு சொல்வாங்க எனா நேரத்த வீணாக்குறது பயனில்லாம வந்து என்ன ஒரு ஒரு ஒன்னுமே இருக்காது அத வந்து டைம் பாஸ் பண்ணி அதெல்லா வே வேஸ்ட்டு பண்றாங்க கொழந்தைல இந்த காலத்துல வந்து
ஆமா ஏனா நீங்க சொல்றது கரெக்ட்டு தா இப்ப வந்துட்டு மொதல்ல இருந்ததுக்கு இப்ப இருக்குற கொழந்தைகளுக்கு நெறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்ப வந்து கொஞ்சம் ஒரு பயம் ஒரு மரியாத ரெண்டுமே சேந்த மாரி இருக்கு இப்ப பாத்தீங்னா ரெண்டுமே இருக்குறதில்ல எதுவா இருந்தாலு பாத்துக்லாம் அப்டிங்கிற மாரிதா இரு ருக்கு அப்பல்லா வந்துட்டு இந்தளவுக்கு நெறைய ஸ்கூல்லா அப்பருக்காது அரசு பள்ளிகள் தா அதிகமா இருக்கு பிரைவேட் ர ஸ்கூல் வந்துட்டு அந்த அளவுக்கு இருக்காது கம்மியாதா இருக்கு பட் இருந்தாலுமே அந்த அரசு பள்ளில இருக்ற அந்த ஆசிரியர்களுக்கு குடுக் குடுத்த மரியாத அப்ப குடுத்த மரியா இப்ப வந்து யாருமே குடுக்குறதில்லைன் நா சொல்லுவே இப்ப எவ்வளொ ஸ்கூல்ஸ் வந்தாலு டீச்சர்ஸ் எவ்ளோ பேர்ருந்தாலுமே அது இல்ல அப்ப வந்து கம்மியான ஸ்கூல் தா இருக்கு கம்மியான ஆசிரியர்களுந்தா இருப்பாங்க அவுங்களுக்கு வந்து அவ்ளொ மரியாத என்ன சொன்னாலுமே எல்லாருமே அது ஒபே பண்ணி நடந்துக்வாங்க அந்த மாரிதா இருந்து இருந்துருக்காங்க ஒரு ரெஸ்பெக்டான ஒரு ஜாப் அப்டினு பாத்தீங்கனா அப்பல்லா வந்துட்டு டீச்சர் இப்பயுமே அது அப்டிதா இருக்கு ஆனாலுமே இப்ப இருக்கக்கூடிய கொழந்தைகள் இந்த இந்த ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாரி மாறிட்டாங்க அது எப்ப ஆன்லைன் க்ளாஸஸுன் ஆரம் ஆரம்பிசாங்களோ அலிருந்து இன்னுமே ரொம்பவுமே தலைகீழா மாரிருச்சுனே சொல்லா ஏனா அது டெய்லியுமே வந்துட்டு நம்ம நேர்ல பாத்து இருக்கக்கூடிய அந்த பயம் வந்து அந்த ஆன்லைன் க்ளாஸ்ல என்ன கிளாஸ் எடுத்தாலுமே அந்த பயம் அவங்களுக்கு இருக்கறதுல்ல ஏனா நம்ம வீட்ல இருக்கோம் வீட்டுல கூட அப்பா அம்மா இருக்காங்க என்ன பண்ணிருவாங்க அந்த மாரி அதே மைண்ட் செட்லயே ஸ்கூலுக்கும் போய் அவங்க அப்டியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கனே சொல்லலா இல்லிங்ளா
கண்டிப்பா தோழி ஏனா நம்ம வந்து இப்பவுமே நம்ம அம்மா அப்பாக்கு வந்து மரியாத கொடுக்கும் அப்பா எனக்கு இது வாங்கித்தாங்கன் சொல்லிட்டு நம்ம வந்து அதிகாரமா சொல்ல மாட்டோம் எதாவது கேட்டாங்னா எப்பா வாங்கித்தாங்க அப்படின்னதான் சொல்லுவோம் அது கூட நா மோஸ்ட் ஆஃப் நா கேட்டது கெடையாது அம்மாட்ட மட்டு தா என் பொண்ணு இருக்க எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா ரொம்ப சேட்டக்கார பொண்ணு அவ என்னமாத்தனு சொல்லுவா மம்மி எனக்கு இது வேணும் அப்டிம்பா சேரிமா வாங்கி தரே அப்புன்னா எனக்கு இப்பவே வேணு அந்த என்ன ரொம்ப அதிகாரமா எனக்கு இப்பமே வேதம் அவங்க வீட்டுல அத வச்சிருக்காங்க நம்மளுக்கு எப்பவுமே வேணுனு சொல்லி பிடிவாத பண்ணுவா ஏனா இப்போ உள்ள கொழந்தைகள் வந்து இந்த ஜென்ரேஷன் தான் அப்படி இருக்கா என்னன்னு எனக்கு முரியல அந்த மாரி இருக்காங்க ஏன்னா மாணவர்கள் வந்து என்ன பண்ணணு அப்படின்னா பள்ளிகளை பள்ளிகளையும் சேரி சுற்றுப்புறத்தையும் வந்து ரொம்ப சுத்தமா வச்சு க்கணு அந்த காலத்துல ஸ்கூல் படிக்க போனா நாங்கல்லா என்ன பண்ணுவோ தெரியுமா ஆ ஆசிரியர் வந்து என்ன பண்ணுவாங்க பீ ட்டி பிரிடு கொஞ்ச நேர விளையாட் விடுவாங்க அதுக்குப்புறம் ஏதோது டைம் கிடைச்சிச்சுனா என்ன பண்ணுவாங்க காலையில காலையில இருந்த சேரி கொழந்தையிலந்து அந்த கிரௌண்ட்ல கிடக்க பேப் பர்ஸ் அது எல்லாமே வந்து எடுத்து கிளீன் பண்ண சொல்லுவாங்க அதுக்குன்னு ஒரு ஒரு பீரியட ஒதுக்கி ஒதுக்கிருப்பாங்க ஸ்கூல்ல எல்லாம் சுத்தமா வச்சுடணும் கிளாஸ் ரூம்ப சுத்தமா வச்சுடணும் அ அந்த மாரில்லாம் சொல்லி குடுப்பாங்க ஆனாச்சன்னி நாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லதான் படிச்சேன் அந்த மாரி ஒழுக்கத்த எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க நம்மள சுத் சுத்தமா வச்சுக்கி நம்ம கிளாஸ் ரூம சுத்தமா வச்சுட்டு நம்ம நம்மளே சுத்தமா வச்சுக்கிட்ட தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமாவும் இருப்போம் நம்ம கல்வியும் நல்லா படிக்க முடியும்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா இப்போ உள்ள கிளாஸ் ரூம்லவே பாருங்களேன் ஒரு பேப்பர் நா ஆக்சுவலி நா பா்த்திருக்கேன் நம்ம படிக்கப்போ ஒரு பேப்பர் கூட கீழே கெடக்காது எல்லாமே டஸ்பின்ல இருக்கு ஆனா இப்ப கிளாஸ் ரூம பெருக்குவோ பாருங்க ஒரு கூட ஃபுல்லா பேப்பர் வருது கிழிச்சி கிழச்சி கிழிச்சி இந்த கொழந்தள் வந்து அந்த மாரி பேப்பர்லாம் வேஸ்ட் பண்றாங்க உண்மைக்குமே வந்து அந்த மாரி அதெலா வந் து அந்த மாரி அந்த சுற்றுப்புறத்த வந்து ரொம்ப சுத்தமா வச்சிருக்க மூலம் வந்துதான் அவங்களோட ஒரு முதல் கடமன்னு நா சொல்லுவே ஏன்னா கிளாஸ் ரூம்ப இருந்தாச்சு கிளாஸ் ரூம்பா இருந்தாலும் சேரி தன்னோட வீடா இருந்தாலு சேரி மாணவர்கள் வந்து அத வந்து பின்பற்றணும்னு நா சொல்லுவேன் எது மட் டும் இல்லாம என்னகு நண்பர்களோட வந்து அன்பாக பேசணும் ஒற்றுமையாக பழகணு அந்த மாரி இருந்த வந்து நல்லா இருக்கும்னு சொல்லுவ தோழி நா
கண்டிப்பா நீங்க சொல்றது வந்து சுத்தமா வச்சிருக்குதுங்குறது வந்து என்னன்னா இப்ப ஸ்கூல்ல வந்து ப்ராஜெக்ட் து அது இதுன்னு தராங்க எப்படி தான் வீட்டுக்கு வந்து அதையவே பண்ண ஆரம்பிச்சடுறாங்க பேப்பர கிழிச்சு கிழிச்சு கிழச்சு கிழிச்சு வீட்டுல இருந்தாங்கன்னா எத்தன நோட்டு தீர்துனே கணக்கு வழக்கு இல்லாம தீரும் இங் ஏ போர் சீட் வாங்கி வச் வச்சிருந்தோம்னா அதுவு அப்டிதா ஃபுல்லா காலி பண்ணாம விட மாட்டாங்க அது என்ன ப்ராஜெக்ட் என்ன ஏது ஒன்னு தெரியாது நம்மளுக்கு நா ப்ராஜெக்ட் பண்ற ப்ராஜெக்ட் பண்றேன்னு பேப்பர் கத்திரிக்கோல் எடுக்க வேண்டியது கட் பண்ண வேண்டியது கட் பண்ணி வீடு பூரா போட வேண்டியது ஸ்கூல்லியுமே இது ஸ் செய் அத‌ செய்யின்றாங்க வாங்கி வக்கிறாங்க வச்சாங்கன்னா அது அவ்வளதா அதுக்கப்பறமா அது எடைக்கு போட்றாங்களா என்ன பண்றாங்க என்ன ஒன்னு தெரியிறதுல்ல இவங்க பாட்டுக்கு ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட பண்ணிட்டு போயிற்றாங்க அந்த ப்ராஜெக்ட் பண்றங்கிற பேருல அவங்க பண்ற அட்டூலியொ இருக்கே ஸ்கூல்லயு சரி வீட்லயு சரி ம் ஸ்கூல்ல போய் டீமா பண்றதுனால கொண்டு போய் நீங்க சொன்ன மாதிரிதா குப்பைய கிலிச்சு கிலிச்சு கிலிச்சு கிளாஸ் புஃல்லா போட்டு வந்துருவாங்க போல ம் வீட்லயே அதே நெலமதா எங்க உக்காற்றாங்களோ அங்க சுத்தி சுத்தி பாத்தாலு எவ்வளவு குப்ப பொருக்கலானா அவ்வளவு எடுக்கலா நோட்டு ஃபுல்லா கிலிச்சு கிழிச்சி போட்டா என்ன ஆகு பாத்துக்கோங்களே இதே வேலதா பண்ணிட்ருக்காங்க அத வந்துட்டு நம்ம சரி ஓகே ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணட்டு இல்ல அப்டின்னாலு வீட்ல ஏதாவது ரனகலொ பண்ணதா போறாங்க அட்லீஸ்ட் ஸ்கூல்ல குடுத்ததையாவது பண்ணட்டு அப்டிங்கிற மைண்ட் செட்ல நம்மளு விட்டுறோன்னு வைங்ளே
கண்டிப்பா தோலி ஒரு ப்ராஜெக்ட் நீங்க சொன்ன மாரிதா ப்ராஜெக்ட்டு பண்ணுத பேர்ல வந்து என்ன பண்றாங்க தெரியுமா ஆளுக்கு ஒரு சிசர் ரெண்டு பிள்ளைலு வா ஆளுக்கு ஒரு சிசரு வேணு தனித்தனியா வேண்டா கத்தரிக்கோல் எடுத்துட்டு வந்து அந்த பேப்பர அவுங்க இஷ்ட்டத்துக் கே மடைக் க்கி பத்து ட்ரைல் பாப்பாங்க ஒரு டைரக்டா பாக்க மாட்டாங்க நம்ம சொல்லிக் குடுத்தா இல்ல இல்ல மிஸ்ஸு சொல்லிருக்காங்க நாங்களா தா பண்ணனு அம்மாட்டல்லா கேக்கக் கூடாது அப்பாட்ட கேக்கக் கூடாதுன்னு சொல்ட்டு அவங்கலா ஒரு ட்ரையல் பாக்கோன்னு பேர்ல எவ்ளோ பேப்பர வாங் நார்மலா பைசா குடுக்கல ஒரு நோட்ல இருந்தா பரவால்ல நான்தா அவங்களுக் ப்ராஜக்ட் பண்னுவேன் சொல் ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு மட்டு வேண்டர மாட்டே இப்ப இவுங்களுக்குல்லா காட்போட் சீட்டு அந்த கிராஃப் பேப்பரு அந்த மாரி வேங்க ன்னா ஒண்ணு தா வேணுன் சொல்ட்டு நா கொண்டு வந்து குடுக்க முடியாது அவுங்க ட்ரைல் பாக்கற்துக்கே ஒரு அஞ்சாறு பேப் அப்புறொ வந்து வேஸ்ட் பண்ணுவாங்க தோலி அந்த மாரி வேஸ்ட் பண்ணி ஏன்னா ரொம்ப எனக் வந்து இங்க ப்ராஜெக்ட்லா முடிக்க நீங்க சொன்ன மாரிதா ப்ராஜெக்ட்லா முடிக் சே எனக்கு இந்த வீடு வச தெல்லா கிளீன் பண்ணப்போ எனக்கு தலையே சுத்துன மாரி ஆயிரு ந்த மாரி ஆக்குவாங்க என்ன பண்ண அது ஒரு பெக்கிகால்ருக்கு தெரிமா மாணவர்கள வந்து அந்த பெஃபிகாள்ளா எடுத்து அந்த ஒரு ப்ராஜெக்டுக்கு யூஸ் பண்ணா திருப்பி எடுத்து வக்கணுன்னு அந்த பழக்கமே கெடையாது என்ன பண்ணுவாங்க தெரியுமா அந்த பெஷ் ஃபெவிகால் ஃபுல்லா காலி பண்ணதுட்டியு என்னன் ல்லா பண்ணணுமோ அதெல்லா பண்ணுவாங்க இல்ல கீல உக்காந்து பண்ணா பிரச்சன இல்ல அது பெட்டு மேல உக்‍காந்து பண்ணாங்கனா அந்த பெட்ஷீட் ஃபுல்லா வம்பாகறது ரெண்டு நாளைக்கு முன்னாடிதா எங்கப் பாப்பா ஆமா ந நட் டாய்ஸ்லா பண்ண போறே நான்தா அப்படி சொல்லி இந்தக் கிளேல வச்சு இந்த எல்லா பண்ணுவாங்க தெரியுமா அதுல ரெண்டு லஷ்மி லக்ஷ்மியு இன்னொன்னு இருக்கு கிருஷ்ணாவு பண்ணா ஒரு ரெண்டு பக்கெட்டு கிலோ மின் ட்டு அது ரெண்டு பாக்கெட்லயு கொஞ்சொ கொஞ்சொ தா தேவ ஆனா அவ் வ்ளோத்தையு காலி பண்ணி வீடையே வம்பாக்கிட்டா ஆனா வீடையே வம் அலகா ரெண்டு கொலந்தக் கிரீயேட் பண்ணி வச் வச்சிருக்கேன் அது ரொம்ப அழகா இருக்கு நா சொன்னேன் அது வையுமா நீ ரொம்ப அழகா பண்ணிருக்க உனக்கு வந்து நா அம்மா வந்து இந்த கொலுல வச்சு உன்னோட நீ செஞ்சதை வச்சு கும்பிடுவோம் அப்டின்னு சொல்லி கொழந்தைட்ட சொல்லிரு
ம் கண்டிப்பா என்ன இவ்ளோ பண்ணாலும் நம்ம வந்து அவங்கள என்கரேஜ் பண்ற மாரி ஒரு நல்லபடியா ஏதாது பண்ணி வந்தாகன்னா அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா ஏதாது பேசி அதுல எதுல இன்ட்ரெஸ்ட்டா இருக்காங்களோ அதுக்கு நம்ம கொண்டு போய் விடுற விட்டோம்னா நல்லா இருக்கும் இல்லைன்னா அது வேற ஏதாது தேவையில்லாத வேலைகள் இல்லைன்னா அந்த அ கேஜெட்டுக்கு அடிக அடிக்ட் ஆயிட்டு மொபைல் டேப் டிவி அந்த மாரி ஆயிருவாங்க அதனால இந்த மாரி ஆக்டிவிட்டி நம்ம வேலை பாத்தாலும் பரவாயில்லன்ற மாரி ஆயிடுது விட்டுரலா கொஞ்ச ஆக்டிவிட் டில இன்வால்வ் ஆகட்டும் அப்டின்ற மனநிலைமைக்கு வந்து நம்மளும் ஓகே செரி இத பண்ணட்டும் அத பண்ணட்டும் அப்டின்னு நமளும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி தரணும் இப்ப நெறைய க்ராஃப்ட் ஒர்க் எல்லா நெறைய இருக்கு அந்த பேப்பர்ல வந்துட்டு அந்த டிசைன் மாரி சார்ட்ல பண் றது அப்றோ அது என்னது பிரேஸ்லெட் பண்றது அந்த மாரி திங்ஸ் எல்லா நிறைய வாங்கி குடுத்தா உக்காந்து ஏதாது பண்ணுங்க அப்டின்னு அந்த கிட்ஸ் எல்லா நிறைய இருக்கு பி பிரேஸ்லெட் பண்ற கிட்டு அப்றோம் ஸ்டட் பண்றது அந்த மாரி எல்லா வாங்கி குடுத்துட்டோம்னா உக்காந்து கொஞ்ச நேரம் பண்றாங்க வாங்கின அன்னைக்கு ஒரு நாலு நாள் ஆர்வமா பண்றாங்க அதுக்கப்றோ மறுபடியும் அது அவ்ளோ தா சொல்லாம்
கண்டிப்பா தோழி ஏன்னா அது எங்க இரு க்குமே தெரியாது இப்டி தா நம்மளோட பைசாவும் வேஸ்ட் ஆவுது நம்மளோட நேரமோ என் நம்ம வந்து நம்மளோட ஆ ஆமா நம்மளோட கொழந்தைகளுக்கு நா ஆசிரியரா இருந்தா என்னோட மாணவர்களுக்கு சொல்லிக் குடுப்பேன் இத இது உங்க நீங்க அப்றோ உங்க குழந்தைக்கு சொல்லி் குடுங்க அத பத்தி அவங்களோட கடமைகள் என்னென்னு மீதி டீட்டயிலா நம்ம நாளைக்கு பேசிக்கலாம்
ஆ சரி ஓகே பாய்